ஆஹ ஹலோ
கேக்கதா
கேக்குது
ஹலோ கேக் ஆ செரி சொல்லு
ஆ கேக்குது
ஆ கேக்குது சொல்லு நீங்க எந்த ஃபெஸ்டிவெல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்க
நாங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் தா நல்லா செலிப்ரேட் பண்ணுவோ நீங்க எந்த ஃபெஸ்டிவெல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்க
ஆ நாங்க தீபாவளி அ கிறிஸ்மஸ் எந் எந்த இதனால செலிப்ரேட் பண்றாங்க
ஜீசஸ் பிறந்த நாள்
இதுக்கு ஸ்டோரியா சொல்லால்ல எனக்கு நெஜமாவே அந்த கத தெரியாது அட்லீஸ்ட் இத வச்சி நானு கதைய தெரிஞ்சுக்கிறே அ அவர் ஏதோ இந்த இது மாட்டு தொழுவத்துல பொறப்பாரு அது மட்டுந்தா தெரியு அதுல எதோ சூசையப்பர் எல்லா அவங்க அப்பா வண்டி வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தைன்ல்லா
என்ன
ஆ சரி தீபாவளிய பத்தி நீங்க சொல்லுங்க
தீபாவளி எதோ ஒரு அரக்கன கொன்ன நாளு அதனால அ தீபாவளியை கொண்டாடறோ வெளக்கேத்தி சரி ஆமா ஆமா நரகாசுரன்தா அவய அவன வந்து வதம் பண்ண னாலா ஒளிய ஏத்தி கொண்டாடுறாங்க அன்னைக்கு நீ கிறிஸ்மஸ் ஸ்டோரி சொல்லு
என்னையே கோத்துடு கிறிஸ்மஸ் ஆ கிறிஸ்
நீ பைபிள் எல்லா படிச்சு ரொம்ப ஒரு ஆன்மீகவாதி இல்ல
அப்படில்லா என்னைக்குமே சொன்னதே கிடையாது
ஏ ஒருவேளை அஸ்ட்ராலஜி பத்தி கேட்டா சொல்லுவியோ
சும்மா இப்ப கூட அந்த பக்
அதான இந்த இந்த ராசி எதுக்கு பொிறந்தோ எந்த கட்டத்துல என்ன இருக்கு உஹ
பர்சனல்
இல்ல அஸ்ட்ரால ஜில அதான வரு நீ அததான அதிகமா படிச்சுட்ருக்க இப்போ பேசாம நீ அஸ்ட்ராலஜி சென்டர் ஒண்ணு ஓபன் பண்ணிரலான் நெனைக்க
ஆமா சரி நா கிறிஸ்மஸ வச்சு சொல்லே கிறிஸ்மஸ் வந்து ஜீசஸோட பர்த் டே சரியா அன்னைக்கு வந்து என்ன ஆச்சுனா அ ஆ இந்த ஒரு அரசன் இருக்கு அந்த அரசன்லா வந்து அந்த நாட்டுல பிறக்க ஆண் குழந்தைகள் எல்லா வந்து கொன்னுட்ருப்பா எதோ ஒரு ஆண் குழந்தைனால தா அவுனுக் கு இது கூட ஒரு அஸ்ட்ராலஜி ரிலேட்டடு தா ஏனா அப்பிடி ஒருத்தவங்க சொன்னத நம்பிதா அ ஏதோ ஒரு அ குழந்தை இப்ப வந்து எப்பிடி வந்து அ கிருஷ்ணரு அந்த கம்சன் ஸ்டோரில ஆ அத மாதிரி ஒரு கொழந்ததா வந்து கொல்லுன் சொன்ன மாரி இங்கயுமே அதே மாரி ஒரு கத உண்டு அப்ப வந்து அவ வந்து அ பெறக்குற ஆண் குழந்தைகள் அப்டில்லா கொன்ட்டுல்லா இருப் இப்ப வந்து என்ன அவங்க ஆ அப்ப வந்து இப்படி ஒரு கொழந்த ஒன்னு பிறக்க போகுது அந்த கொழந்தைதா ஒண்ணு கொல்லு ஆ அந்த பிள்ளையால வந்து உனக்கு கழிவு வரும் அந்த மாதிரியான ஒரு விஷய வந்து இருந்தது அப்போ இருந்தனால அவங்க அவனு சரி நம்ம வந்து விடக்க கூடாது இந்த கொழந்தை எங்கு பிறக்கறது கண்ட ண்டுபிடிங்க எங்ளுக்கு இப்படிதா ஆள விடு ஆள விட்டப்பதா ம் கீசஸ் வந்து அங்க அந்த மாட்டு தொழுவத்துல பிறப்பாரு பிறந்தப்போ என்ன அவங்க அம்மா அப்பா ஏ வளர்ப்பு தாயினு ஆ சேம் அதே மாதிரிதா அங்க வந்து எப்டி வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ஒருத்தங்க ஆனா வந்து வள்த்துறவங்க ஒருத்தங்க அதானே அங்கயு ஸ்டோரி
ஆமா
ஆ இங்க வந்து கொஞ்ச டிஃபரெண்ட் என்னன்னா ஆ ம மரியா வந்து கன்னியா இருக்கும் போதே கருவுறுவாங்க அதுதா இங்க வந்து டிஃப்ரெண்ட்
அது எப்டி கண்ணியா இருக்கும் போதே கருவுற முடியு
அவங்க யாரோடயு ரிலேஷன்ஷிப் வைக்கவே வேண்டா ஆனா வந்து அவ்ங்க கனவுல வந்து ஒரு விஷய வரு கடவுள் வந்து நீ வந்து நல்லவ நீ வந்து ஆசிர்வதிக்கப்பட்டவள் ஒனக்கு வந்து கடவுள் வந்து ஒரு குழந்தைய தர போறாரு நீ வந்து அந்த குழந்தைக்கு வந்து இப்டி பேரு போடணு இப்படி நீ வளக்கணு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்னா சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆகி இருக்கு ஆல்ரெடி யா கூட அந்த யோசேப்பு கூட வந்து பிக்ஸ் ஆயிருக்கு சூசேப்பு டலிவரி கூட அப்ப வந்து அவங்க ஐயோ இந்த மாரி நேரத்துல நா எப்டி இது பண்ணுவே அப்டின்னு அவங்களுக்கு பய அப்ப வந்து அவருஞ் சொல்லுவாரு இல்ல அ ஆ அவருக்குமே கனவு வந்துருக்கு அவருக்குமே ஒரு கனவு வரு இதே மாரி நடக்கும்போது அப் அதுக்கப்புற அவற அவங்க தப்பான நெனைக்காம அவங்களே ஏத்துக்கிட்டு
அந்த பொறக்க போற கொழந்தைக்கு சப்போட் பண்ணி அ அவங்க நல்லபடியா அந்த கொழந்தைய பெத்தெடுத்து அ அப்போ வந்து இந்த ராஜா தேடிட்ருக்க விஷயங்கள்லா தெரிஞ்சு அங்க இருந்து கஷ்டப்பட்டு தப்பி ஓடுவாங்க எல்லாரும்ங்க பேரு அப்படிய இருந்த குழந்தைய காப்பாத்தணு அப்டின்னு
அப்டி வந்து அண்டை வந்து பிறந்த நாள் அதனால வந்து கிறிஸ் நாங்க கொண்டாடுவோ கிறிஸின்
அன்னைக்கு நெறைய சர்ச்சலல்லா ந ஆ என்ன சொல்றது காம்படீஷன் வந்து மொதல்லா வைப்பாங்கல்ல
ஆ டி காம்படிஷன்ல வைக்க மாட்டாங்க காம்படிஷன்ல முன்னாடி வச்சிருவாங்க ஆனா அன்னைக்கு வந்து ஸார்ஸ் எல்லா போ போட்டு சர்ல வந்து எல்லா சர்ச்சலயு சிம்பிளாவது ஒரு
ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏஞ்சல் மாதிரியெல்லா போடுறாங்களே இதா இப்ப இந்த ஏஞ்சல்ல்லா எதுக்கு
ஏ சலா
ஆமா ஃான்சி டிரெஸ் காம்படிஷ வச்சச்சுமா
ஆ ஏது செல் வந்து இப்ப வந்து இப்ப வந்து மரியாவுக்கு வந்து ஒருத்தங்க ஒரு கனவு வரும்ன்னனு சொன்னில அந்த கனவுல சொன்னது வந்து கபரியல் தூதர்ன்னு ஒருத்தரு அப்ப வந்து ப்ளஸ் வந்து புள்ளன்புள் எப்டினா ஏஞ்சல்ஸ் தான் வந்து இவங்களுக்கு இது பண்ணே அதே மாரி மூன் லந்துவேர் வருவாங்க எ ஜீசஸ் பெறக்க போறாராம் அவரை பாக்கணும் எங்ளுக்கே அவுங்களுக் கு வழிகாட்டுறது வந்து உங்களுக்கு நட்சத்திர வழிகாட்டும் அப்டின்னு சொல்றது கூட எல்லாமே ஏஞ்சல் இங்க வந்து நிறைய இடத் துல வந்து அஹ் தூதர்கள் அப்டின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாருமே ஏஞ்சல்ஸ் தான் நிறைய தூதர்கள் உண்டு
ஆ
அதனாலதான் அந்த மாதிரி இத வந்து இது பண்றாங்க அப்புறம் புதுநன்மை இத மாதிரி எடுக்கும் போதும் எல்லாரும் அந்த ஏஞ்சல் மாரிதான் அந்த கெட்டப் பிருக்கும் உண்மைய சொல்லணுன்னா கையில ஒரு நெட்டு வைக்கதா இருக்கட்டும் அந்த ஃப்ராக் அதே மாதிரி போடது எல்லாமே எல்லாம் அப்டி ஒரு ஏஞ்சல்லா மாறிடுவாங்க
அப்போ நீ வந்து அ அப்போ கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்காங்களே அது
கிறிஸ்துமஸ் அது வந்து ஃபாரின் கல்ச்சர் அது வந்து கிறிஸ்டானிட்டில வந்து எங்கேயுமே வராது அது வந்து என்னன்னா இதே மாரிதான் இந்த சாண்டோ கிளாஸ் அப்டின்னு சொல்லிவொரு வந்து ஒரு ஆளு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரூ ஸ்டோரி உண்டு
ஒரு ஆள் இருக்காரு அவுருக்கு அவர் வந்து இதே மாதிரிதான் ஏதோ ஒரு பிள்ளைக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கா யாருக்கோ இதோ கிஃப்ட் இதே மாதிரி பண்ண விஷயம்தா அதுக்கப்புறம் வந்து அத வந்து ஒரு ஸ்டோரி மாரி கிரியேட் பண்ணி அந்த மாரி கொண்டு வந்தாங்க அது வந்து பாரின் கல்ச்சர் தான் கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறதுமே அதே மாதிரிதா ஆஹ் அந்த மாதிரி வெட்டி ஒரு மரத்தை எடுத்துட்டு வந்து முன்னாடி சும்மா மத்த மாதிரிதான் அலங்காரம் வழக்குகள் அதெல்லாம் வைப்பாங்க இதை வந்து மரத்த ஒரு ஆள் எடுத்துட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம்ல இருந்து அதை வந்து அப்டி செலிப்ரேட் போனது மாரி இதுக்கு வந்து ரிலிஜியன் ரிலேட்டடா எந்த ஸ்டோரியும் கெடையாது இதெல்லாம் வந்து திடீர்னுஃபாம் ஆகிவந்த விஷயங்கள் ஆனா வந்து அதுக் அடுத்து எல்லாரும் எல்லாருமே அதேமாரி செலிப்ரேட் பண்ண ஆச் ஆரம்பிச்சாங்க ஆனா அங்க பாரின்ல எல்லா நிறைய கண்ட்ரில்ல ஒரிஜினல்ட்ரீய தான் கட் பண்ணி எடுத் து வந்து இதே மாரி டெக்கரேட் பண்ணி அலங்கரிச்சு இது பண்ணுவாங்
இந்த மாதி அப்ப ஒரிஜனல் ட்ரீயும் இருக்கா
அங்க எல்லாம் ஒரிஜினல் ட்ரீதான் அந்த ஆஹ் வெட்டி எடுத்துட்டு வந்தா செலிப்ரேட் பண்ணு
அது எவ்ளோ அப்போ மாடிலே பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க அது ஏதோ ஒரு ட்ரெஸ் கிறிஸ்மஸ்னாலே சாந்தா க்ளாஸ் தான் மெயின் ஆட்டு அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ
அது வந்து அஹ அது வந்து சான்டா கிளாஸ் வந்து அப்டி வந்து இதுவு ஆஹ் உள்ள வந்து ஃபாரின் கல்ச்சர் தான் அங்க வந்து அங்க வந்து எல்லாரு அதே மாரி கொண்டாடியனால இங்கேயும் வந்து அது அப்டியே பரவி அதுக்கடுத்து கிறிஸ்துமஸ்னால அவர் வந் தாலே ஒரு சந்தோஷொம் அது வந்து குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு பரிசு தருவாரு இந்த மாதிரி இந்த கான்செப்ட கொண்டு வந்து அந்த நாள்ல இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் உதவி பண்ணணும் அப்படின்னு உள்ள இத வந்து எடுத்து காட்டிய விதமா அந்த மாரி அதுக்கு வன்னால எல்லா வீட்டுக்கும் சந்தோஷத்த பரப்பணும் கிறிஸ்து பிறப்பு வந்து தெரிவிக்கணும் அப்படின் அப்படிங்கற விதமா தான் எல்லாம் வீடு வீடா போய் இந்த மாரி கிறிஸ்மஸ் பாட்டு எல்லாம் பாடி வாழ்த்து எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க அந்த அந்த டே இந்த டே வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அத
இந்த சர்ச்ல அதே மாதிரி ஒரு டெய்லி பாட்டு பாடுறதுக்கு ஒரு நேம் சொல்லுவாங்களே
கேரள்
ஆ அத அதெல்லாம் எது பண்றாங்க
சர்ச்சல எல்லா சர்ச்சலயுமே தா பாட்டு எல்லா பாடுறாங்க இங்க அதே மாதிரி பாட்டு பாடியாங்க பூச டைம்ல
இல்ல கேரல்னா அது ஒரு டீமா அவங்க ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி ப்ரா
ஆ அது வந்து எல்லா சர் ச்ர்லயுமே வந்து பாடகர் குழு அப்படி பாத்த சர்ச்ல பாடகர் குழு அந்த மாதிரி இருக்கும் எல்லா சர்ச்சலயுமே இருக்கும் ஒரு ஒரு அஞ்சாறு பேர் வச்சு ஒரு டீம் வச்சிருபாங்க சி எஸ் சி சர்ச்ல நெறைய பேரு இரு கொஞ்சொ நெறைய பேர் இருப்பாங்க அப்புற வந்து இன்ஸ்ட்ருமென்ட் யாரக்காவது தெரியும்னா அவங்களுமே அது ஜாயின் பண்ணிக்கலா அவங்கவுங்க விருப்பம் தா பாட்டு யாரல்ல நல்ல பாடுவாங்களோ அவங்க அதுல ஜாயின்
ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எதுவும் ச அ ஆள்கள் யாரும் வரமாட்டாங்க அவங்க நம்லேதான் ப்ராக்டிஸ் பண்ணணும் சில சர்ச்சுல எப்டி வைப்பாங்கன்னு தெரியல ஆனா அவங்க நம்ளேதா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா பூச டைம்ல அன்னைக்கு வந்து எல்லாம் ஒழுங்கா கரெக்டா பாடணும் அப்படிங்கிறதுதுக்காண்டி சாட்டர்டே வே அவங்க போய் ஈவினிங் போய் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அ அப்டி அவ்வளவுதா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து இது பண்ணணும் ஆனா வந்து திருவிழா டைம் மட்டும் பாதர் முன்னாடி வந்து எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணி அவர்
உ ஃபாதர்ல்லாம் அப்ப நல்லா பாட்டு பாடுவாங்களா
சிலர் நல்லா பாட்டு பாடுவாங்க ஆனா வந்து அவங்க வந்து என்னன்னா பாப்போங்க ஏன்னா நாளைக்கு இப்போ ஒருச்சா இரு ஃபங்க்ஷன்ன்னா இன்னைக்கு பூச நடக்குதுன்னா பத்து நாளுமே வந்து எங்க ஃபாதர் மட்டும் இருக்க மாட்டாரு பாரு எப்படியும் ஒரு நாலஞ்சு ஃபாதர் வருவாங்க அவங்க வந்து எல்லா முன்னாடியும் எல்லாம் ஒழுங்கா நடக்கணுங்கிறதுக்காகவே உங்க செக் பண்ணுவாங்க அதனால அது மட்டும் இல்ல பைபிள் ரீடிங் எல்லாமே வச னம் எல்லாமே வந்து எல்லா ரீட் பண்றது முன்னாடி மஞ்சாட்டு அப்டின் நெறைய உண்டு இப்ப எல்லாமே ரீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணணும் அவங்கள்ட்ட ரீட் பண்ணி காட்டணும் எல்லார்
அது ஒரு திருவிழாக்கு அப்ப அந்த பைபிள் டோட்டலா ரீட் பண்ணுவாங்ளா
பைபிள் அ அப்டி கிடையாது ஒரே ஒரு வசனம் மட்டும் தா ஒரே ஒரு வசனம் அல்லது ஒரு அ ஒரு இதுல வந்து இத்தனா ஒரு இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒண்ணு வர இந்த மாரிதா
ஆ
பைபிள் ஃபுல்ல யாரால ரீட் பண்ணி முடிக்க முடியு
இல்ல அதுல நா வசனுன் சொல்றே செல இதுலல்லா ஃபுல்லா ஸ்டோரி மாதிரி தான கொடுத்துருக்காங்க அப்ப அதுல வசனத்த எங்க போய் தேடுறது
வசனம் அப்படிங்கறது வந்து எல்லாமே வசனங்கள் தான் அ வந்து சிலது கதை கதைகள் மாதிரி குடுத்துருப்பாங்க அதனாலுமே எல்லாத்துக்குமே நம்பர் இருக்கு இப்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒவ்வொரு அதி ஒருக்கொரு அ திருக்குறள் மாதிதா ஒவ்வொரு அதிகாரம்னு சொல்லிய மாதிரி ஒவ்வொரு புனிதர்கள் அ எழுதுனதுதா யோவான் லூகா மத்தேயு மார் அப்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இது அதிக இதா இருக்கு அதெல்லா வந்து ஒவ்வொருத்தர் எழுதுனது இருந்து ஒவ்வொரு அதிகாரமா இருக் அவங்கவுங்க எழுதுனதுல இருந்து ஃபர்ஸ்ட் அதுல மார்க் கு ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா ஒண்ணுல வந்து ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணி ஏ முப்பது வேற நாற்பது வேற அப்டி போயிட்டே இருக்கு
ஒவ்வொருத்தவங்க எழுதினதுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குமா இல்ல எல்லாமே சேமாதா இருக்குமா
ம் ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு இது எழுதிருப்பாங்க இப்ப இவங்க எல்லாருமே இயேசுவுக்கு கூட இருந்து சீடர்கள் அப்படின்னு சொல்லாங்க அப்ப அந்த சீடர்கள் எல்லாருமே ஏசுக்கு நோக்கமே வந்து ம் மக்கள் வந்து பாவத்தில இருந்து வெளியே வரணு அதுக்கப்புற வந்து அவரு சொன்னது வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து பரப்பணு கிறிஸ்டியானிட்டி மக்கள் வந்து எல்லாருக்கு தெரியப்படுத்தணு அந்த மாதிரி அப்ப வந்து இந்த கிறிஸ்டியானிட்டிய பரப் பத்துதுக்காக இந்த தூதர்களா ஆ நெறைய பேரு ஜீசஸ் டி ஜீசஸ் வந்து அ கொலை செஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த பணியதா